ம்
ஆ
என்ன பண்றீங்க
நா சும்மாதாருக்கே இப்பதா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட் போனாங்க அவுங்கள்ட்ட பேசிட்டு அப்டே நின்னுட்ருக்கே வெளிய
ம்
ம்
நீங்க எப்டி ஆ உங்க காலேஜ் பக்கத்லே இருக்கீங்ளா
ஆ காலேஜுக்கு ரொம்ப பக்கோல்ல ஒரு எட்டு கிலோமீட்ருக்கு
ம் ம்
ம் ம் அப்பறோ
அப்றோ என்ன நீங்க தா சொல்னு எதாச்சு சொல்லுங்க
ம்
தூக்கோ வர்லயா உங்ளுக்கு ஆ
நாங்க தூங்கறக்குல்லா லேட்டாகு ம் அவே கூப்ட்ருந்தா டே என்னடா எதாச்சு சொல்லிட்டியாடா ஆ சண்ட போட்ற அப்டில்லா வந்து கேட்ருன்னா
ஆ நா போய் வாட்ச குடு நாளைக்கே கொரியர் போடுன் சொல்லிருந்தே
ம்
அதுக்காக
அதுக்கப்றோ அப்றோ வன்ட்டு அவன் தா சொல்றா டே நா அந்த என்னது நா வாட்ச் வாய்ன்க்கலடா நா தா வாங்கி குடுத்தே அப்டின் சொல்லி சொன்னா நீ என்னடா மாத்தி சொல்லி வச்சிருக்க அப்டின்னா
அதுக்கப்றமா அவெ வந்து எக்ஸுன் சொன்னது உங்களயாமா
ஓ நா தா எக்ஸே வா
என்கிட்ட பிரேக்கப்புன் சொல்லி சொன்னான்ல அதனால பிரேக்கப்புனால எக்ஸ் ன் அவளதான்டா சொன்னே நீ என்னடா அங்க சொல்லி வச்சிருக்க அவளலா மறந்து ரொம்ப நாளாச்சுடா அப்டின் சொன்னா நீ ஏன்டா இப்டி மாட்டி வுட்ட இத சமாளிக்கவே இனி எனக்கு ரெண்டு வர்ஷோ ஆவுன்டா அவ நம்பவு மாட்டாடா அப்டி இப்டின்ட்ருந்தா
ம்
ம் வேற என்ன சொன்ன வேற என்ன சொன்ன சொல்லு நீ எப்டி எதோ மாத்தி மாத்தி சொல்லி வச்சிருப்ப நா அத கரெக்டா சொல்லி புரிய வெக்கனு புரிஞ்சுக்கவு மாட்டா அப்டின்ட்ருந்தா
ம் ம்
அப்றோ நா சும்மா அடிச்சு வுட்டன்டா அப்டின்னே எனக்தெரியாது நீதா பேசனு அப்டி இப்டின்ட்ருந்தா
ம்
அப்றோ‌ போய்ட்டா ம் அப்பறோ
எனக்கு இந்நேரத்துக்குலா அவுங்க வருவாங்ளே பேசறதுக்கே சாப்ட்டு முடிச்சுட்டு சமச்சி எல்லா வேலயு முடிச்ட்டு நா அதுக்குள்ள தூங்கிவேன் இப்பல்லா எனக்கு செம்மயா தூக்கோ வந்துட்ருக்குப்போ
ம் ம் ப்ப பேசலயா அவன்ட்ட
புரில இல்ல
சேரி ம் இந்த டைம்க்குள்ள
உங்க கூட சண்ட ம்
இந்த டைமுக்லா தூங்கிருவீங்ளா
ஆமா இப்பல்லா எனக்கு தூக்கம் வந்துடுது இப்போ கொஞ்ச நாளா சண்ட போட்டு முன்னாடிலா ஒரு ரெண்டு மணி அப்டி தா தூங்குவோம் இப்பல்லா வந்து சண்ட போட்டு சண்ட போட்டு நா போய் சீக்கிரம் தூங்கிட்ற அதனால அப்டியே பழகிடுச்சி இப்பல்லா தூக்கம் வந்துருது எனக் சீக்கிரமே
வரும் ஆ ஓகே ஓகே ம் அப்புறோ
ய உங்களோட தங்கச்சி என்ன பண்றாங்க
என் தங்கச்சி டுவெல்த் முடிஷ்ட்டா இப்ப வந்து கவுன்சிலிங்க்காக வெயிட்டிங்
பண்றாங்க
அவ உள்ள ஃபோன் நோன்டிட்ருப்பா
ம் ம்
ம் ம் அப்புறோ
அப்பறோ அப்றோ என்ன
இதா உங்ளுக் ஃபர்ஸ்ட் லவ்வா
ஆ ஃபர்ஸ்ட் லவ் இவங்க தா என்னோட ஃபஸ்ட் லவ் ஆனா திரும்பவும் பேச்சப்பாகியிருக்கோ
ம் ஃபர்ஸ்ட் லவ் ரெண்டாவ் தடவ ம் செரி செரி ம்
அப்பைலேந்தே அது அப்படியே நல்லா தா இருந்திருக்கும் எல்லாமே வீணாக்கிட்டா இவனே வீணாக்கிட்டா
ஆ பண்ணக்கூடிய ஆள் தா திடீர்னு மோட்டிவேட் ஆயி நா டிசிப்ளினா இருக்க போறேன் எல்லாத்தையும் விட்ற அப்டி இப்டின்
அப்படி போயிருந்தா கூட எனக்கு ஓகேவாதா இருந்திருக்கும் சேரி பிள்ள நல்ல புள்ளையாதா மாறப்போது அப்படின்னாச்சும் எனக்கு வந்து ஓகே நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னாச்சும் இருந்திருக்கும்
ம்
ம் ம்
அப்பறம்
அப்புறோ இப்ப என்ன பண்றாங்க அவ்ளோதா சொல்லி பேசிட்டு வச்சுட்டாங்ளா
ம் பேசிட்டு வஷ்ட்ட அப்புறம் தா எனக்கு கால் வந்துருச்சு நா பேசணு அப்டின் சொல்லிட்டு நா போயிட்டே தெர்ல அது நா கேக்கல ம் இவ திடீர்னு கூப்ட்டு இப்டி சொன்னா ம் அவ்ளோதா ம்
உங்க மேல எனக்கு வந்து நேத்துலேந்து சரியான கோவத்துல இருக்கே அதனால இப்ப பேசுறதுக்கு க்கே புடிக்கல இப்போ இன்னைக்கி
ம்
நேத்து வந்து என்னச்சுன்னா என்னோட ரூம்ல யாருமே இல்ல நா மட் தா தனியாதா இருக்கே என்ன என்ன எப்பவுமே தனியாவே தூங்கவே விட மாட்டாங்க
ம்
எ அவுங்களுக்கு நல்லாவே தெரியு எனக்கு தனியா தூங்குறதுன்னா ரொம்ப பயன்னு
ம்
அவுங்க ஆனா நேத்துக்கு என்ன கண்டுக்காமலே போயிட்டாங்க நேத்து ஃபுல்லா நானாத் தூங்கவே இல்ல
ம்
அதனாலே எனக் கோவோ அதனால இன்னைக்கி பேசவே இல்ல ஃபுல்லா
ம் ம் அப்பறம உங்க ஸ்கூல் டேஸ் எல்லா
என்னோட ஸ்கூல் டேஸ்லா ஸ்கூல் இவங்க கூட வந்து சிக்ஸ்த் ஃபோர்த்துலருந்து டென்த் வரைக்கு நாங்க ஒரே ஸ்கூல்ல அதுக்கு முன்னாடி ஒ ரு நர்சரிங் ஸ்கூல் நர்சரி ஸ்கூல்ல படிச்சே அப்பறோ இந்த ஸ்கூல்ல இவங்க கூட இருக்கும்போது
ம்
அது ஒரு மாரி நம்ம சின்ன வயசுல இருப்போம்ல்ல பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பேச கூடாது அதுதா வந்து கெத்து அப்டி சுத்துவோல அப்டி இருந்தோ நாங்க நடுவுல ஃப்ரெண்ட்ஸ்சா இருந்தோ
ம்
அப்பற வந்து ஒரு சில பாய்ஸ் வந்து இவங்கள எங் நானு இவங்களுடைய எக்ஸ் இருக்காங்கல எக்ஸ்சு அவுங்களு நானு அப்பற இன்னொரு பைய இவங்க நாங்க நாலு பேரு வந்துட்டு ஒரு ஒரு டீமா இருப்போ அப்பற எங் அவங்க ரெண்டு பேரையு நெறைய பாய்ஸ் வந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க
ஓ
ம் அப்பவு எப்டினா நோட்ஸ் எல்லா ஏங்கிட்ட இருந்து வாங்க மாட்டாங்க சாரு அந்த பொண்ணு கிட்ட இருந்தா வாங்குவாங்க அப்பற கேட் டா ஏ மேல தா காதல் அப்டி சொன்னாங்க அப்பறோ டென்த்துல வந்து என்கிட்ட சொன்னாங்க
ம்
அப்பற வந்து அப்போவே நா வந்து நோ தா சொன்னே என்னமோ கொஞ்சோ திமிரு காட்டிட்டு இல்ல அப்பா அம்மா நல்ல புள்ள அப்டி இப்டி சும்மா கத விடுவோல்ல அப்டி சொன்னே அப்பறோ போ போய்ட்டு வந்து டுவெல்த்துல பேசி அப்பற லெவன்த் டுவெல் து என்ன கொண்டு போய் ஹாஸ்டல்ல தள்ளி விட்டாங்க அது ஒரு கோ கொடுமையான காலமா இருந்துச்சு
ம் நா இது வரைக்கு ஹாஸ்டல்லல்லா தங்குனதே இல்ல நா இப்போ எடையில தா வந்து அ காலேஜ் இருந்து வெளியூர் போணுனா அதுதா எனக்கு ஃபர்ஸ்ட்டு பேச்சலர்ஸ் ரூமே நா அதெல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணு தா மெயினா போனே அதுல எனக்கு ஒரு யூஸு இல்ல இருந்தாலு அந்த சிட்டி எனக்கு புடிச்சுது அப்பறோ இந்த மாதிரி ஒரு லைஃப் கடைக்கு ஒரு தனியா பாய்ஸ் கூட இருக்கலா அதுவு இல்லாம இருக்க போறது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கெடயாது ஏ ஃப்ரெண்ட்ஸ் தா அவுங்க கூடயே திரும்ப என்னால இருக்க முடியு ரூம்ல அப்படின்னு சொல்லிதா போனே அதா எனக்கு மெயினா எக்சைட்டடா இருந்துச்சு அது எனக்கு எந்த யூஸு இல்ல ஒரு மோசமான வேல தா இருந்தாலு பரவால்ல இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆவணு அப்படிங்கறக்காக தா போனே போயிட்டு திரும்ப வந்தரணு அந்த மைண்ட் செட்ல தா போனே ஏன்னா இதுக்கு மேல வந்து என்னால போ முடியுமான்னு தெரியாது ஏன்னா எங்க வீட்ட பொறுத்த வரைக்கு நா இன்னைக்கு இங்கய இருக் கனு அவுங்களுக்கு அதனால ஒரு டைமாச்சு போயிருவோ அப்படின்னு தா
வேலைக்கே போனாலு உங்க வீட்ல வெளியில அனுப்ப மாட்டாங்களா
வெளியில போய்க்கோ அங்க நல்ல ஸ்கோப்ல இருந்தா போய்க்கோன்னு தா சொல்லுவாங்க இருந்தாலு வந்து ஆ எங்கம்மாக்கு வந்து நா இங்க இருக்கணுனு தா இஷ்டோ அதனால ம்
என்னெல்லா எங்க வீட்ல அப்பயே தள்ளிவுட்டாங்க லெவன்த்தலயே பிடிச்சி தள்ளிவிட்டாய்ங்க
ம்
இப்பதா இந்த மூண் நாள்தா என்னோட ஹாஸ்டல் லைஃப்லயே ஹாஸ்டல்லயே தொறத்துறாய்ங்க வீட்டுக்கு போங்க வீட்டுக்கு போங்கன்னு ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இப்படி இங்க இருக்கே
ம் ம் ஆனா இந்த இது லைஃப் ஜாலியா தா இருந்தது இந்த பேச்சுலரா இருக் குறது நா அங்க வச்சு கூட நா இங்கே இருந்தரலா தா இருக்கே அப்படினேன் எனக்கு அங்க பெருசா ஸ்கோப் எல்லா இல்ல அது ஒரு வொஸ்ட்டான வேலைதா அதுவு நா போம்போது கேட்டாங்க இதே அந்த வேல இங்கயே கெடைக்கு நீ இங்கே பாக்கலால்ல அப்டின்னு நா வந்து ஏதாச்சு ஒண்ணு ரெண்டு போய் சொல்லிட்டு அங்க போயிட்டே ஏனா எனக்கு அந்த மாரி வந்து காலேஜ் முடியுற வரைக்கு அங்க இருக்கலானு நாங்க ஒரு கேங்கா பிளான் பண்ட்டோ எல்லாருமே இருந்தோ ஒரு டென் மெம்பர்ஸ் விட்டுக்கா போம் போது ஒரு வெளியூர்ல இருந்து அது ஒரு மாரி எங்ளுக்கு ஒரு ட்ரிப்பு போன மாரி ஜாலியா இருந்துச்சு பெரிய எக்ஸ்டெண்டட் ட்ரிப் போன மாரி சீரியஸா வந்து அங்க போனோனே எனக்கு எந்த ஒரு புரோஜனமே கெடையாது அங்க போய் நா சம் பெருசா சம்பாரிக்கல சம்பாரிச்சு அங்கேயே செலவாச்சு அதுல இருந்து எனக்கு பெருசா ஸ்கில்ஸோ கத்துக்கல எனக்கு எயினானது எதுவுமே இல்ல ஆனா ஜாலியா இரு இப்போ வரைக் கு அது ஒரு பெஸ்டான மெமரிஸா இருக்கு அத நெனைச்சு இப்ப வரைக்கு நா ரிக்ரெட் பண்ணதே இல்ல நல்லாருந்துச்சு அப்பறோ வந்து
நா என்ஜாய் பண்ணியிருக்கீங்ளே
ம் எனக்கு என்ன ஆச்சுன்னா சின்ன வயசுல இருந்தே வந்து இது மாரி இதுவு என்ஜாய் பண்ணதுல்ல வெளியு கூட்டு போனதில்ல இது ஃபேமில இருந்து வீட்லயே வந்து ஃபேமிலிஸ் எல்லா வந்து நீதா வந்து வீட்ட பாத்துக்கணணு நீ தா அம்மாவ தங்கச்சி பாத்துக்கணு அப்டி இப்டிலா சொல்லிட்டாங்க எனக்கு சின்னலேந்தே ஒரு பயோ நம்ம எதுவுமே என்ஜாய் பண்ணாம போயிருவோமோ அப்டிலா பயோ வந்துருச்சு அப்போ ஃபு மைண்ட்ல ஃபுல்லா வந்து சின்னதா வாய்ப்பு கடைச்சாலு வந் து அதோட பயன்படுத்தி நம்ம ஹாப்பியா இருந்துருணு ஏனா நம்ம ஃபியூச்சர் வந்து கொஞ்ச கஷ்டமாதா இருக்க போது ஆக போகுதுனு சொல்லி சின்னதுல ஒரு ஃபோர் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஆரம்பிச்சது தேர்டு ஸ்டாண்டர்லே ஆரம்பிச்சுடுச்சு அப்ப ஆரம்பிச்ச கத ஆனா அதுல இருந்து டென்த்து வரைக்குமே இத நெனைச்சுதா இருந்தே நா பாட்டுக்கே அப்டியே ஒரு நார்மலா படிக்க படிக்கலா மாட்ட
ம்
படிக்காத ஒரு பையன் தா அப்டியே போயிட்டு இருந்துது எதுவுமே பண்ணாம சப்பையா போயிட்டு இருந்துது அப்புறோ இந்த டென்த்து வந்ததுக்கப்புறோ கொஞ்சோ அறிவு வந்துது நம்ம எதாச்சு பண்ணனு அப்டின்னு சொல்லி ஊர் சுத்த ஆரம்பிச்சே படிக்கலா போல ஊர் சுத்த ஆரம்பிச்சே
அறிவு வந்து ஊர் சுத்த ஆரம்பிச்சிருக்கீங்க ஓகே ஓகே ம்
ஒரு கேங் மாரி செட் பண்ணி அவுங்க கூட போக ஆரம்பிச்சே அது வரைக்கு வந்து எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி ஸு யாரு கெடையாது அந்த மாரி இவங்க தா இவங் கூட தா இருக்
இதோ ஒரு நிமிஷோ இதோ அம்மா கூப்புறாங்க பேசிட்டு வர
ம் ஓகே ஓகே